வணக்கம் தோழி றீர்கள்
ஆ நல்லாருக்கே அங்க மழை பொழிகிறதா உங்கள் எ இல்லத்தில் ஆ செரிங்கய்யா செரிங்கய்யா இங்க மழ தூருது இங்க மழ தூருது
இங்குயும்மய்யா
சாப்ட்டு கொண்டே பேசாதீர்கள்
இல்லை இல்லை நா கொடை எடுத்து வெளியே சென்டுக்கிறேன் இது அதுனா பண்டத்த நா லாப்டாப்பு எத்து வெய்
என்ன தமிழில் வித்தியாசமாக பேசுகிறார்கள்
ஐயோ இரு எடுத்து வெய்யி
பத்து நிம்ஷோ தா அது பத்து நிம்ஷோ தா இப்பயே ரெண்ட் நிம்ஷோ போயிடுச்சி என் தங்கை என்னிடம் எப்பொழுதும் சண்டை கொண்டு பண்டிருப்பார் ஊட பொறந்தவர்கள் இப்புடித்தான் எப்பொழுதும்
கண்டிப்பாக ஐயோ நீங்கள் பேசுங்கள் நீங்கள் பேச வேண்டும் நான் கேட்க வேண்டும் இல்லை நான் பேச வேண்டும் நீங்கள் கேட்க வேண்டும்
இது ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டது அதுவும் இல்லாமல் காற்று சிறிதளவு நன்றாக வீசுகிறது மற்றும் சிறிதாக மழைத்துளிகள் பேசு அ பேசுகிறது ஆ இங்க குளங்களை காற்று வீசுகிறது மழைத்துளிகள் பேசுகிறது
அருமையான அருமையான பதிவு தோழரே
தோழரே அதுக்கப்பறம் வந்து இங்கு வந்து என்ன ஆகிகிறது என்று என்றால் ஆஹ இங்கு வந்து ஒரு கொளம் இருக்கு அதை இன்று சரி செய்து இருக்கிறார்கள் ஆஹ் இன்னும் ஒரு வருடம் நான் பார்ப்பேன் இதை பார்க்காக மாற் றுகிறார்களா இல்லையா என்று பார்க்காக மாற்றிவிட்டால் நான் இங்கு தினமும் ஆ ஜாக்கிங் செய்வேன் நடைப்பயணம் தினமும் பண்ணுவேன்
நடைப்பயணம் பயணம்
ஆமாம் பயணம் என்பது காலால் நடப்பது ஆமாம்
காலால் நடப்பதோ அல்லது பயணிப்பதோ ஒன்றுதானே
அனைப்பது அனைவதும் அனைத்தும் பயணம் தான் இது நடை பயணம்
இ நான் சொல்வது சிறு பயணம்
உம் நீங்கள் ஏதேனும் அ விமானத்தில் போன அனுபவம் உண்டா
இல்லைங்க ஐயா அவ்ளோ வசதிகள்லா இல்லைங்க
அப்புடீங்களா கூடிய சீக்கரத்தில் போவீர்கள்
நன்றி நன்றி உங்கள் வாழ்த்திற்கு நன்றி நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் ஆஃப்பிரிக்கா போக என்னுடைய வாழ்த்துக்கள்
ஏன் அய்யா ஆஃப்ரிக்காவை ஏன் குறிபிட்டு சொல்கிறீர்கள்
இல்லை சும்மா சொன்னே
சும்மா அதான் வாயில் வந்தது அதனால் அடித்துவிட்டேன் இல்லை என்றால் இ நீங்கள் வேண்டாம் வேண்டாம் எது சொன்னாலு தப்பாகிவிடும் அதனால் நான் எதுவு சொல்லவில்லை
லண்டன் பிரிட்ஜ் இஸ் ஸ்பாலிங் டவுன் லண்டனில் உள்ள பிரிட்ஜு கா ஒரு ஆ
செய்ய வேண்ட ஆசையாக இருந்தால் அதாவது ஃபிலைட்டில் இதுவவ பயண செய்ய வேண்டும் உங்களுக்கு ஆசையாக இருந்தால் அ சேலம் டு பெங்களூரு டிக்கெட் டிரிப்ப விவமான டிக்கெட் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் முதல் துடவ துவங்குகிறது அதாவது ஆயிர
நீங்கள் என்னே விளம்பரம் செய்து இது இருக்கிறிர்கள் ஏன் இளம்பரம்
விளம்பரம் செய்கிறே உங்களிடம் தகவல் சொல்கிறே விளம்பரம் என்றால் அந்த பிராண்டை நான் குறிப்பிட்டிருப்பேன் ஆனா குறிப்பிடவில்லை
ஆ நல்லது ஆம் அப்ப நீ நா எதுக்கு சேலம் சென்றுவிட் டு நான் போக வேண்டும் உங்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் வசதியாக இருக்கும் ஆம் ஆனால் எ எனக்கு வந்து சென்னையிலிருந்தே போகவது வசதி தான் ஏன்னா நா அமெரிக்காவில் இருக்கு நா சேன்ஸ் பிரான்சிகோவில் இருக்கிறேன் அங்கிருந்து நான் சென்னைக்கு வந்து விட் ட்டு சென்னையில் இருந்து பெங்களூரு போவேன்
சேன்ஸ் ஃபிராசிஸ்கோவில் இருக்கிரீர்கலோ
ஆமாம்
ஓ அருமை தோழரே அருமை அங்க வெதர் எப்டி இருக்கு இப்போ
இங்கு லைட்டாக சில்லுன்னு இருக்கிறது
ஆ சான் ஃபிரான்சிஸ்கோல தெருநாய் எல்லா இருக்கிறதா
ஆம் இங்க இருக்கும் தெருநாய்கள் மிகவும் கடுமையானவை
பாத்து சொல்லுங்கள் நண்பரே
ஆ என் எல்லாம் என் என் செல்லங்கள் மட்டுமே என்னை ஏதுவு செய்யமாட்டார்கள் அவனுக்குள்ளேயே சண்டை போட்டுப்பட்ட
அருமை தோழரே அருமை என்ன என்ன பிஸ்கெட் போட்டு வளர்ப்பிர்கள்
ஆ நான் எனக்கே இங்க பிஸ்கட் வாங்குவதற்கு நான் வக்கு இல்லை ஆனால் ப்போ ஏதாவது நா ஒரு பேக்கட் பிஸ்கெட் நா சாப்பிட்டன்னா அல லாஸ்ட் அமைஞ்சிருக்க பிஸ்கெட் எத்த போடுவே
ஓகே ஓகே நீங்க பெரிய ஆளு பெரிய பிராண்ட் ப்ராடக்ட்ஸ்தா யூஸ் செய்வீர்கள் இந்து நினைக்கிறேன் என்னால் சான் ஃபிரான்சிஸ்கோ என்னா அறிக்கிறீர்கள்
ம் இல்லை இல்லை
பே அங்க எப்டி தோழாரே அங்க எ எப்டி அங்க எப்பிடி வேலை வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா
இங்கே வேலை வாய்ப்புகள் பலரும் இருக்கிறது ஆம் ஆம் இந்த பல பழக்கும் மின் இந்த ரோடை சுத்தம் செய்யும் வேலை மற்றும் ம் வேற எதாது வேலை என்றால் ஆ சுகாதாரத்துறையில் ஒரு வேலை இருக்கிறது
சுகாதாரத்துறை தெரிமா
சுகாதாரத்துறையா
ஆ
ஆ அங்யு ஒரு சுகாரத்து சுகாதாரத்துறை அதுக்கு பேரு என்னத் நெனக்கிற நெனக்க தோழரே அதன் பேர் இங்கிலீஷல என்னவாக இருக்கும் கிளீனிங் ஏஜென்
அங்யுமே எல்லா எடத்துலயும் இங்கே அதுதா சுலபம்
ஆமாம் தோழரே ஆமா தோழ நீங்கள் தமிழ்நாட்டை பத்தி என்ன நெனக்கிறீர்கள் உங்களுக்கு நம்ம நாட்டின் பிடித்த
தமிழ்நாட்டில் ஒரு அழகான நாடு அங்கு வசிக்கும் மக்கள் வந்து பல நாட்டுகளில் இருந்து இங்கே வந்து பயணம் செய்கிறார்கள் இங்கு வசித்து கொண்டிருக்கிறார்கள் பலரும் ஆ அனைவரும் எதற்காக வசி கிறார்கள் என்றால் அவர் வாழ்க்கையை பயண வாழ்க்கையை ஓட்டுவதற்கும் வாழ்க்கையிலி கொண்டு போகுவதற்க்கும்காக தமிழ்நாட்டில் பலரும் வசிக்கிறார்கள்
நா நா கரெட்டு தோழரே இப்போது நீங்கள் இந்தியா வந்தால் ஒங்ளுக்கு எந்த என்ன எலாம் ஒங்ளுக்கு சுத்தி பார்க்க பிடிக்கும் அதாவது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசா அந்த மாதிரி கேக்கறே
ம் இந்தியாவில் பல நாடுகளில் பல பல இடங்களில் நன்றாக நல்லா இருக்கிற இடங்கள் இருக்கிறது ஆ நான் சுற்றி பாக்க வேண்டும் என்று நான் வந்த வந்தால் ஆ மொதலில் கேஷ்மீர் டு கன்னியாகுமாரி அப்டின்ற ஒரு நா ஒரு கோட்பை எடுத்துவிட்டு நான் எல்லா எடத்துக்கும் சுத்தி பார்ப்பேன் மெயினாக மெயினாக ஆ இன்ன இமாலயா அ கேஷ்மீரில் இருக்கும் மறைய வில் நேபள் ஆ ஒட்டி இருக்கும் இமாலயாவுக்கு போகுவே அங்கே சென்று விட்டு ஆம் மகாராஷ்ட்ரா உத்தரபிரதேஷா அந்த சைட்ல இருக்கிற ஊர்களுக்கு சென்று விட்டு ராஜஸ்தானில் ஒரு இரண்டு நாட்கள் தங்கிவிட்டு அங்கே இருக்கும் டெசர்டுகளை பார்த்து அதன் பின்பு அ வேற எதாவது ஒரு அருமையான எட இடங்களுக்கு சென்று ஆ தாஜ்மஹாலயும் பாத்து விட்டு சென்டர் ஆஃப் தி கிரா விட்டில பொயிட்டு ஆ அங்க இருந்து சப்த்தார்ல பொயிட் டனா சப்த்தார்ல வந்து ஒங்ளுக்கு ஒரு வாட்டர் பால்ஸ் இருக்கும் அந்த வாட்டர்பால்ஸ் நல்லா இருக்கும் அதுக்கு அத பின்பு ஒரு நீ அந்த நீர்வீழ்ச்சிய தாண்டி விட்ட உடன் ம் ம் அப்டியே ஈஸ்டர்ன் காட்ஸ் வழியா வெஸ்டர்ன் காட்ஸ் வழியா வந்தோன்னா அப்டியே அ கோவாலந்து கேர்ளா வரைக்கும் போயிட்டு அப்படியே வெஸ்டன் காட்ஸ் முடிச்சிட்லாம் அதுக்கப்புறோ நம்ம தமிழ்நாடுக்குள்ள வந்தோன்னா ஆ இ மேற்கு தொடர்ச்சி மலை வந்துரும் கிழக்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலை வந்தவுட்னே ம் ஆ கிழக்கு தொடர்ச்சிமலை வந்துரும் கிழக்கு தொடர்ச்சி மலையில்தான் நம்ம ஆ காவேரி ஆறு அந்த மூலியமாக வருகிறது கே பெங்களூரு வெள்ளில் கலந்து வந்து இப்படி வருக
அருமையான விஷயம் தோழரே நீங்கள் சொன்னது மிகவும் அருமை நீங்கள் சொன்னதுனால் எனக்கும் நிறைய நாலேஜ் கிடைத்தது நன்றி
ம் அந்த அது வழியாக வரும் ஆறுகளை சுத்தி பாத்து விட்டு நான் அப்டியே காஞ்சிபுரத்தில் இருக்கும் கோவில்களும் ஆ தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மிகப் பெரிய சிறந்த இடங்களுக்கும் சென்று நான் காட்சிகளை பார்ப்பேன் காஞ்சிக்காமா ட்சி மதுரை மீனாட்சி அ ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற கோயிலு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கும் ஸ்ரீபெருபுத்தூரா ஸ்ரீவில்லிபுத்தூரா ஆ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீபெரம்புத்தூர் கெடையாது ஸ்ரீவில்லிபுத்தூர் தெரியுமா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக் கும் ஒரு கோவில்களான் ஆ நம்ம தமிழ்நாட்டு சின்னமாக இருக்கிறது
ஐய்யா நம்மளுடைய முடிந்து விட்டது காலம் அதாவது நம்மளுடைய பேசும் காலம் முடிந்து விட்டது நம்ம அடுத்த காலில் முடிந்தால் இணையலாம்
ஆம்
அ நன்றி